ஆ ஓகே
நல்லாருக்கும் தோழி நீங்க எப்டி இருக்கீக
ஆம் நன்றாக இருக்கிறேன் தோழா
சாப்ட்டீங்ளா தோழியே
ஆம் சாப்பிட்டேன் தோழா நீங்க
என்ன சாப்பாடுங் தோழி புரியல தோழி
நீங்க சாப்ட்டீங்ளா
நா இன்னு சாப்பிடவில்லை தோழி
ஓ வெயிலெல்லா நா நானு வந்து டிஃபன் சாப்ட்டே தோழா
வெயில்லா ரொம்ப அதிகமா இருக்கு தோழி
ஓ சரிங் சரிங் தோழா
ங்க பெங்ளூர்ல எந்த பிரச்சனையு இல்ல இங்க அடிக்கடி மழ பேய்து அங்க எப்டி தோழியே
இங்க மழ எதுவு பேய்ர்தில்ல தோழா ஒரு
ஹய்யயோ
ஒரு வாட்டி மட்டும் ஆலங்கட்டி மழ பெஞ்சது
எப்ப தோழியே
ஒரு ஒரு வீக் ஒரு வாரத்க்கு முனாடி
ம்
ஆ ஐஸ் கட்டி மழ வந்து பேஞ்சுது
நீங் பாத்தீங்ளா தோழியே
ஆ எங்க வீட்டு வாசல்ல
ஆ
பெரிய பெரிய கட்டிகளா வந்து விழுந்தது
பெரிய பெரிய கட்டிகளா விழ்ந்ததுங்ளா
ஆ பசங்க எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க
ம் சரிங்க தோழி
நீங்களே மழ
இங்க காலையிலந்து சாந்தரோ வரியு வெயில் அடிக்கு நைட் ஆயிட்னா மழ பெய்யுது தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு நாளா அப்டிதா இருக்கு இங்க ஒன்னு பிரச்சன இல்ல இங்க நல்லா இருக்கு இங்க ஃபுல்லா மலைப்பிரதேசங்கறதுனால வெயில் கொஞ்சோ அதிகமா இருக்காது ம் நல்லா குளிரா இருக்கு அங்க ஆனா அதிகமா வெயில் அடிக்குதுங்க
ம் ஆமா
என்ன தோழியே
வெயில் வந்து அதிகமாக இருக்கு
ஆமா
கொஞ்சோ தூரோ போனு